ங்களா ஆ வணக்கம்
வணக்கம் சொல்லுங்க நல்லா இருக்கீங்ளா ம் நல்லா இருக்கே நல்லா இருக்கே
ஓகே ம் இன்னைக்கி சும்மா சின்ன வயசுல நடந்தது ஏதாது ஒன்னு நம்ம வந்து ஷேர் பண்ணிக்குகோ
ஆ சேரி சேரிங்க
இப்ப சின்ன வயசுலல்லா உங்க பர்த்டேல்லா எப்டி போகு
என்னோட பர்த்டே நா வந்து அன்னைக்கு கேக்லா வெட்ட மாட்டே நா சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஸ்கூலுக்கு சாக்லேட்ஸ் கொஞ்சோ வாங்கிட்டு போவே பக்கத்துல உள்ளவங்களுக்லா சாக்லேட் குடுப்பே ஆனா புது ட்ரெஸ் இந்த மாரி போட்டு போறது அன்னைக்கி அவ்ளோதா
ம் செரி ஓகே ஓகே
உங்களுக்கு
எனக்கு பர்த்டே வந்து ரொம்ப பிடிக்கு அது எப்டின்னா அன்னைக்கு மட்டு இப்ப தீபாவளி பொங்கல் அதுக்கெல்லா கூட எக்ஸைட்மெண்ட் ஆக மாட்டே எதுக்கு பர்டேக்கு மட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனு சாக்லேட் குடுக்கணு டீச்சர்ஸ்க்கு குடுக்கணு அன்னைக்குன்னா திட்ட மாட்டாங்க ஸ்கூல்ல அதுவே ஒரு ஜாலியா இருக்கு வந்துட்டு முன்னா நாள்லந்து வந்துட்டு அப்பா வீட்டுக்கு வருவாங்க
ம்
ஆ அடம் பிடிச்சிட்டிருப்பே வந்து சாக்லேட் ல்லா வாங்கிட்டு வந்தாரா இல்லையனு அவரு வந்தோட்னே ஒளிய வெச்சிடுவாரு வாங்கிட்டு வந்ததெல்லா நா வந்துட்டு ம் கேப்பே எங்க ஒன்னுமே வாங்கிட்டு வர்ல நீங்க அப்டின்னுட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவே அப் அப்ப மேல இருந்து எடுத்து குடுப்பாரு வச்சிருக்கே அப்டின்ட்டு ம் அப்பறம் அதெல்லா எடுத்து எங்க அம்மா வந்து அடுத்த நாளு காலையில அத பேக் பண்ணி குடுப்பாங்க சில டைம் கம்மியாவும் துருவாங்க பத்துவே பத்தாது அங்க போயிட்டு ஸ்ட்ரென்த் நா சொல்லுவே இவ்ளதான்ட்டு பத்தாம குடுத்துருவாங்க பாதி பேருக்கு தா குடுத்த மாரி இருக்கு அதுவே ஒரு இதா இருக்கு அப்றோ ஈவ்னிங் வந்து கேக் வாங்கிட்டு வந்துருவாங்க
ம்
வாங்கிட்டு வந்து பக்கத்துல உள்ளவங்கல்லா கூப்டு நல்லா கேக்கெல்லா வெட்டிட்டு பக்கத்துல பெரிமா வீடு சித்தி வீடெல்லா இருக்கு அப்டியே போய் எல்லாத்துக்கு குடுத்துட்டு அப்டியே வருவோ ஒரு தறவை பர்டே அப்ப சைக்கிள் வாங்கி குடு தாங்க அது பல வருஷமா இருஞ்சி இப்ப வரைக்குமே இருந்துச்சி அந்த சைக்கிளு அது மறக்க முடியாது வந்து நல்ல பெரிய சைக்கிள் தான் வாங்கனனால இவ்ளோ நாள் யூஸ் பண்ணிக்க முடிஞ்சி
ம்
அது எடையில எங்க அண்ணன்கள்லா சேந்து சைக்கிள ஓட்றேன்னு சொல்லி ஒடச்சி உட்டாங்க நல்லா எப்டின்னா முன்டையர் முன்னாடி ஓட்ற அளவுக்கு வச் வச்சி இடிச்சி இடிச்சி ஒடச்சி உட்டங்க அத வந்து என்ன பண்ணுவே நா வந்து அப் இப்ப வந்து ம் இந்த மாரி திண்ண சொல்லுவாங்கல்ல திண்ணயில வந்துட்டு ஆ நா வந்து சைக்கிள் நிப்பாட்டியிருப்பே இது ஒடஞ்சு போகவு சரிப் பண்ணாம கிச்சன்ல எடோ இருந்துச்சு அங்க போய் நீப்பாட்டி வச்சட்டே மறக்காம ஆயுத பூஜ ஆயுத பூஜக்கு மட்டு தொடச்சு பொட்டு வச்சிருவே ஓடுதா போடலையே அத ஏன் சைக்கிள்ட்டு போட்டு வச்சுட்டு உக்காந்துருப்ப எங்க வீட்டுல சிரிப்பாங்க அத சரி பண்ணியாது ஓட்டலா இப்டி வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கன்ட்டு அப்றோ தேவன்றப்ப சரி பண்ணிக்கி ட்டு டுசன்கு எடுத்துட்டு போறது அப்றோ வெளியில ம் அந்த மாரி எடுத்து ட்டு போனது
செரி செரி ம் ம் ம் ம் பரவால்ல
ஆமா அந்த மார்லாருக்கு இதுல எங்க வீட்ல எங்க அண்ணெல்லா ஆப் போசிட் எனக்கு அப்றோ, அவுங்கெல்லா ஆ வந்து பர்டேலா வந்துச்சுனா யாருக்குமே தெரியக் கூடாதுன் நெனப்பா, ஸ்கூலுக்கூட யூனிஃபார்மு போட்டு போயிருவா, நாலாங் கலர் ட்ரெஸ்ஸு எப்படா எப்படான்ட்டு காத்துட்ருப்
ஒ ஓ
அவுங்க என்னன்னா யூனிஃபாமு போட்டு யாருக்கு தெரியாம வீட்ல உள்ளவுங்கள்ட்ட மட்டு குடுத்துட்டு, அந் சாக்லேட் ட்ல வேற வாங்கி குடுத்ததெல்லா வீட்டுலையே வச்சு ஒளிய வச்சுட்டு போயிருவாங்க
அ ஓ
நா போயிட்டு அத எடுத்து ஒழிய வெச்சுட்டு போறியான்ட்டு எடுத்து சாப் டு எல்லாத்தையு அப்பப்ப ரெண் ரெண்டா சாப்ட்டா தெரியாதே அதனால ரெண்ரெண்டா எடுத்தெடுத்து சாப்ட்டு சாப்டுட்டு கவர அங்குட்டு தூக்கி போட்ருவே தெரியாத
பரவால்ல ம் ம்
நா இதமாரி பொக்கிஷமா வெச்சுக்குவா வந்துட்டா அவே பொருள்லா என்னோடதுலா ஒடச்சு வந்து எல்லாத்தையு இப்ப பொம்ம வாங்குனா ரெண்டு பொம்மையா வாங்ட்டு வருவாங்க ஒரு பொம்மைய வந்து அவனோடத சேஃபா மேல எங்கியாது வெச்சுருவா என்னோடது என்னா பண்றது அத கிழிச்சு பாக்குறது அது கண்ணுக்குள்ள என்னா இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றது, இந்த மா அத பாத்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அவே பொம்மைய பத்தரமா வெச்சுக்கறது அதயு மேல தூக்கி
பத்தரமா வெச்சுக்குட்டு உங்க பொருள இது பண்ணிடுவாங்க
நம்மா இதுல வேற மேல வேற ஒழிய வெச்சுருவாங்க ஏற முடியாது அந்த பரணில்ல
ம்
ஏற முடியாதனால அப்ப அவுங்க வந்து எப்பயாது எடுத்து குடுத்தா ஒரு பத்து நிம்ஷோ குடுங்க அஞ்சு நிம்ஷோ குடுங்கன்னு கேட் டு விளாண்டுட்டு இருப்பே
ம்
அது மாரிதா நெறையா விஷ்யங்கள் வந்து அந்த மாரிதா இருக்கு வந்து
ம் ம் ம் வீட்டுல ஒரு புள்ளைங்க இப்டி இருந்தா ஒரு புள்ள அப்டி இருக்கு அது சொல்றாதானே ஆமா ஆமா ம் ம் ம்
அந்த மாரிதா ஆவு அந்த மாரில்லா போகு அப்றோ வந்துட்டு ம் முன்னாடில்லா வந்து அது அதா ஸ்கூல் முடிச்ட்டு வந்து சாயங்காலோ வந்தோன்னையு நல்லா நெறைய பிள்ளைங்க இருப்பாங்க ஜாலியா வந்துட் டு விளாட ஆரம்பிச்சிருவோ விளாட்டுப் விளாண்டுட்டே இருந்தா அப்டே டைம் போறதே தெரியாது எப்டின்றது டூஷனும் போவோ போயிட்டு வந்து டைம் இருக்கு கு நறையா வெளாட இ இப்பல்லா டைமே இல்ல வந்துட்டு எப்பிடினா இந்த ரீல்ஸ பாத்தாலே ஒரு மண் நேரோ ரெண்டு மண் நேரோ எப்டி போதுன்னே தெரியாது அப்டியே ஓடுது அப்ப வந்து விளாடுவோ எல்லம் ஆமா அப்ப கொஞ்சோ சீக்கரோ எல்லா சாப்டுட்டு எல்லாம் பண்ணுவோ இப்ப சாப்பாடு டைம் மாறிச்சு தூங்குற டைம் மாறிருச்சு
ம் ம் ஆமா அது என்னவோ கரெட்டு தான ஆமா அந்த தூங்குறதெலா ஏழ்ர எட்டு மணிக்கு மேல முலுச்சிருக்க மாட்டோ
நம்மா
காலைல ஆறு மணிக்கு எந்திரிக்கறதோட இருக்கோ அப்ப நல்ல தூக்கோ வந்து ச்சு நல்ல உடம்பு எல்லாமே ஓகேவா இருந்துச்சு
ஆமா ஆமா
ம்
அது மாரிதா வந்துட்டு போய்ட்டுருக்கு
ம்
அதுக்கப்புற ம் இந்த மத்த இப்ப மத்த நாடுகள்லா இருக் கிளாத்துலல்லா வந்து ஃபாலோ பண்றாங்க நறையா என் ஃப்ரெண்டெல்லா வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு வெளிநாட்ல தா அவுங்க ளா சொல்லுவாங்க வந்து எப்டினா ஏழு மணிக்கே ஆறைக்லா சாப்ட வந்துருவாங்ளா வந்துட்டு சாய்ங்காலல்ல சாப்ட வன்ட்டு எல்லாருமே சாப்ட்டு கெளம்பிறா அதே மாரி காலையில ஏழு மணிக்கெல்லா சாப் ட்றோங்க மத்தியான பன்ணண்டு மணிக்கல்லா சாப்பர்றது
அதா அதா அதா
ம் மெயினா இந்த சூப் ஐட்டங்கள் ம் ஆமா ஆமா இந்த சூப் ஐட்டங்கல்லா நறைய எடுத்துக்கறாங்க
ம்
நம்ப வந்து கொழுப்பு சேர்றதா நறைய சாப்புடுவோ அவுங்க வந்து சூப் சூப் ஐட்டமா எடுத்து சீக்ர ஜீரணமாகற மாரி
ஆமா ஆமா கண்டிப்பா ம் அதா அதே மாரி டை த்துக்கு தூங்கிட்றாங்க கால்ல எந்திரிக்றது என்னதா போன்லா யூஸ் பண்ணாலு அவுங்க அந்த டயத்துக்கு சாப்றது தூங்குறத்தெல்லா
ஆமா ம் அதா உணவு அவுங்கள்ளா ஆரோக்கியமா இருக்காங்க இருக்றதே பாருங்க அவுங்கல்லா வந்துட்டு எல்லார்மே நூறு வயசுக் மேலதா இருப்பாங்க யாருமே கம்மி வயசுலல்லா இதானது மாரியே அங்க தெரில அவுங்க சொல்லுவாங்க அங்க இருக்குறனால அங்க நடக்கறதெல்லா சொல்லிட்ரிப்பாங்க இந்த மார்லா இருக்கு ரூல்ஸ்லா இருக்கு ஊர்ல அதெல்லா மதிப் ப்பாங்க அவுங்க வந்து எப்டினா அதெல்லா ஃபாலோ பண்றனால அங்க ரொம்ப ஸ்ட்ரிட்டா இருக்கு இல்லன்னா வந்துட்டு ஃபைன் போடுறது ஜெயில்க்கு அனுப் றது அந்த மார்லா
அதா அதா அதா கண்டிப்பா வெளிநாட்ல எல்லாத்லியுமே அப்டித்தான போயிட் ருக்கு ம் ம் ம்
இந்த பறவைங்களுக்லா புறாக்கள்லா ஃபு அங்க வந்து சாப்பாடு குடுக்க கூடாதுன்ற ப்பாங்க ஏனா அதுல வந்துட்டு நோய் பரவுது நம்ம ஊர்லயே வந்துச்சுல எ இடைல ஆ அதுக்கு வந்த் அவுங்க சாப்பாடுக் அத வராதுன்னு சொல்ல முடியாது அதனால சாப்பாடு குடுக் காம இருந்தா அதுவே போயிரு அப்டின்ட்டு
ஆனா அது உண்ம தா ங்க நெறைய வெளிநாட்ல வந்து நெறைய ரூல்ஸ் கண்டிப்பா அத கடப்பிடிக்றாங்க அதனாலதா வந்து ரொம்ப கரெக்ட்டா எல்லாத்ல்லியு குப்ப போட்றதுலிந்து எல்லாமே ஒரு நீட்டா வெளில ஒரு குப்பைங்க அந்த மரத்தொட குப்பைங்கள தவிர வேற எதுவு கெடைக் த்து இருக்காதுனு சொல்லிருக்காங்க ம்ச் கேள்விபட் ட்ருக்கேன் நானு ஆமா அதுங்க தா இருக்கும் மத்தபடி குப்பைங்க எதுமே இருக்காது அந்த டிராஃபிக் ரூல்ஸ்லா கரக்டா இருக்கும்
ம் ஆமா
ம்ஆ அதெல்லா கரெக்டா இருக்றதுனால தா நல்லா இருக்கு எல்லாது
ம் ம் ஆமா ஆமா இத்ல நிமிஷ இப்பல்லா நிமிஷ நம்பளா வந்துட்டு பஸ்ஸுக்லா நிப்போ ஒரு அரமணி நேர ஒரு ம நேரன்தா நின்றுக்கு கு இவுங்கெல்லா வந்துட்டு அதுக்குகூட வெயிட் அந்த ரெண்டு நிம்ஷ லேட் ஆனா கூட ரொம்ப லேட்டான மாரி அத வந்து நெனச்சிட்டு அந்த கரெட் டைம் பன்ச்சுவாலிட்டி வந்துருக்கும் இந்த ஊர்ல எல்லாத்துக்மே ஒரு பஞ்ச் ஆ அது இருக் இருக்ரனால தா கரக்ட்டா கரக்ட்டா கால்ல வேலக் போறாங்கன்னா சாய்ங்கால ஈவ்னிங் அந்த எக்ஸ்ட்ராலா உட்கார வெக்கிறதுக் அது ஒண்ணு அதல்
ஆம் ஆமா கண்டிப்பா அது ஆனா கரெக்டு தா டைமிங் கரெக்டா வேல முடிச்ச அந்த ஸ்ட்ரெஸ்சும் அவுங்களுக்குல்லா இல்ல
இல்ல மெயினா என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த சேத்து வை கக்கணுன்ற ஸ்ட்ரெஸ்ஸே இல்ல
ம்
இப்ப சம்பள வாங்குறாங்கன்னா சாப்புடுவாங்க வெளியில சுத்தி பாப்பாங்க ஃபேம்லியோட இருப்பாங்க அவ்ளோதா வேற வந்து நம் நம்பள மேரி இந்த சொத்து சேத்து வைக்கணு வீடு வாங்கணு இந்த இதல்லா இங்க கிடயவே கிடையாது ஏன்னா இங்க உள்ளவங்க வந்து நெ றைய ஹெல்ப் பண்ணுவாங்களா இங்க உள்ள கவர்மெண்ட்லா இல்லாதவங்களுக்குல்லா நெறைய பொருள் கொடு போ இல்ல அவங்களுக்கு வந்துட்டு வவுச்சஸ் அந்த மாரில்லா கொடுத்து ஹெல்ப் பண்றதுனால அவுங்களுக்கு வந்து அந்த பெருசா தெரியல அது
ம் ம் ம் அதே மாதிரி வெளிநாட்டுல வயசானவங்க அதிக பாருங்க அவுங்களுக்கு அவ்வளோ ஒரு கேர் எடுத்துக்கிறாங்களா அப்டி நல்லா பாத்துக்கறாங்கன்னு சொல்லுவாங்க அவுங்களுக்கு ம் அவுங்களுக்குதா ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ம்
அ பஸ் ட்ரெயின்ல்லா கண்டிப்பா அவுங்களுக்கு இட கொடுத்துதா ஆகணு கொடுக்கல்லினா வந்துட்டு அதுக்கு கொங்க ஃபைன் தா
அது அது அதா
ம் நா அவுங்களுக்கு குடுக்குற மரியாதையே குடுக்கணும் கண்டிப்பா அந்த மாரி வந்து ம் சொல்றாங்க
அவுங்களுக்கானா ம் ம் ம்
சாப்பாடு முறைகளு ஒவ்வொன்னு வித்தியாச வித்தியாசமா தா இருக்கு ஆனா எல்லாமே வந்துட்டு ச தானது தா எதுவுமே வந்துட்ட இதாவே இருக்காது அவங்ககிட்ட
அதனாலதா அவங்க அத்தன வருஷ வந்து உடம்பு வந்து வச்சுக்கிறதுக்கு சரி வயசாயு ஆக்டிவா இருக்காங்க அவங்கல்லா
ஆமா கண்டிப்
உம் அதே மாரி நடக்கறதெல்லா வந்து அதிகமா இருக்கும்ன்னு கேள்விப்பட்டிருக்க நடந்து போறது வர்றது எல்லா விஷயங்களுமே
எல்லாமே அதிகம் தா எ ஒவ்வொரு எடத்துக்கு போறதுக்கே ரொம்ப தூர நடந்துதா போற மாரி இருக்குமா
ஆமா
எல்லாத்துக்குமே பக்கம் பக்கமா இருக்க இப்போ இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லா சொல்றாங்களா அதுக்கெல்லா போறதுக்கெலா தள்ளி தள்ளி தா இருக் க்கு நடந்தா போவாங்களா அதுக்குள்ள
ம்
சரி ரொம்ப நன்றி வந்து இவ்வளோ நேரோ நீங்க ஷேர் பண்ணி ட்டது என்கிட்ட
நன்றி நன்றி தோழி சரிங்க தோழி ஓகே நன்றி